சொல்லுங்கோ என்ன பண்றீங்கோ
சும்மாதா சாப்ட்டீங்க்ளா
உம் இல்லங்கோ நீங்க சாப்ட்டீங்க்ளா
தெரிலயே எப்பதா சாப்ட போற
அதா சொன்னன்னே ஹார்லிக்ஸ் குடிச்சேனு
அப்ப சாப்டியா மாட்டயா நீயி இப்போ
பசிக்கில அத்னால சாப்பில்ல செரி மார்னிங் சாப்ட்டுக்லா மார்னிங் கஷ்டந்தா சாப்ட்டுக்லா பொறுமியா
சேரி உ உ வந்து நீங்க ஒரு கேங்கா இருப்பீங்கள்ள
உம்
ம் அந்த கேங்குல ஒர்த்திரு படிப்பாங்க ஒர்த்திரு புல்லியிங் பண்ணுவாங்கள்ல அந்த மாரி யார்ன்னா இருப்பாங்களா எழுதினு வந்துருவாங்களே இப்போ இப்போ நீ எழுதாம போய்டுவ ஓ ஃப்ரெண்டு யார்னா எழுதின் வந்துருவாங்களே நம்ம எழுதின்னு போவோ ஓ ஃப்ரண்டு எழுதின் வர மாட்டாங்க அப்ப காட்டாத அப்டின் சொல்லுவாங்கள்ள அந் மேரி உம்
இன்னொரு பொண்
உம்
அப்போனா அவ வந்து வேற ஸ்கூல்லேர்ந்துதா வந்தா இங்க அவ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே நா
ம்
எதுனாலு எங்கிட்ட ஷேர் பண்ணுவா நானு எதுனாலு அவங்கிட்ட ஷேர் பண்ணுவே ஏன்னா எப்டி சொல்ல அவ ஆளோட டேஸ்ட்டு ஏ ஆளோட டேஸ்ட்டு வந்து ஒரு ஒரே சேமா இருக்குமா
ம்
கொஞ்சோ டாக்சிக் ரெண்டு பேருமே ஓட கேரக்டருமே டாக்சிக் சோ அந்த ரெண்டு பேர் நாங்க ரெண்டு பேருமே அந்த இது ஃபீல்ல வந்து உணர்ந்துருக்கோ இப்டிதா இருந்துருக்காங்க சில அவுங்கல்லா வந்து அந்த பிள்ளைல்லாவந்து வெளியெல்லாம் போகும்போது எங்களுக்கு அதெல்லா முடியாது கொஞ்சோ அவுங்குளுக் விட்டுருக்கும் போது எங்களுக்கு அதெல்லா முடியாதா சோ அப்டி அந்த மாரி விஷ்யத் த வந்து அதூ கிட்ட நாங்க ஷேர் பண்ணும் போது ஏ ஓ ஆளு இப்டி இருக்காங்கன் சொல்லி பேசுவோ ஆளயே கொஞ்சோ தப்பா பேசுங்க்ளா அத்னால நாங்க வந்து இத வந்து அத ஷேர் பண்ண மாட்டோ அதுல நாங்க குளோஸ் ஆயிட்டோ சோ நாங்க ரெண்டு பேரு கொஞ்சோ படிப்போ அதுவு இல்லாம
உம் உம்
எத்னாலு எழுதிட்டு போனோன்ன நாங்க ஷார் பண்ணீருவோ குரூப்ல இப்டி ஏதா எழுதியிருந்தா ஷேர் பண்ணீருவோ அவுங்க எழுதுனா எழுத வருவாங்க எழுதலன்னா எழுதிட்டு வரமாட்டாங்க ஆனா வந்து மறுநாள் எப்படின்னு குடுக்க மாட்டோ நாங்க யாருமே ஆனா எழுதி வச்சுப்போ அவ்ளோதா
ம் ம்
அ படிக்கறதுலா நானு இன்னொரு பொண்ணு தா வேற யாரு படிக்க மாட்டாங்க
நீங்களு இன்னோரு டாப்பரு
ம் இன்னொரு டாப்பரலா இல்ல ஏ கூட தா அவ்ளு
ஓ ஓ ஏனா நால்லா வந்து வருஷத்துக்கு அப்பனா எழுதினு போவே சாட்டு சார் னா சொல்வார்ன்னா ப்ராஜெக்ட் மாரி பண்ணுவாங்கன்னுவாரு பண்ணி நீ போய் கீச்சிருவானுக மந்தே ஓடிரு அதுனால நா பண் நா பண்ணவே மாட்டே எவனோ பண்ணின்னு வராம்பாறு அத்தை கிழிச்சிருவே அப்புற அசைமன்ட்டு வேற சொல்லுவாரு சைன் போடுவாங்க
அ து
ம் ம் அத கிழிச்சிட்டு
ம் ஓ அப்டிலா பண்ணுவீங்களா
ம் ம்
நாங்க என்ன பண்ணுவோ தெரியுமா நானு அந்த பிள்ளைையு எழுதிட்டு போயிருவோ அவுங் சொன்ன டேட்டுக்கு எழுதிருவோ எழுதி முடிச்சுட்டோ அப்படின்னா ரெப்புக்கிட்ட குடுத்துருவோ அதுக்கப்புறம்மா தா அத ரெப்பிட்டே இருந்து வாங்கி இவங்க இருந்து எழுதுவாங்க நாங்க சொல்லுவோ சீக்கிர எழுதுங்க அனுப்பி விட்ருவோ எழுதுங்க எழுதுங்க சொல்ட்டு நாங்க தா இருந்து கத்துவோ கடைசி நேரத்துல நீ ஒரு பேப்பர் எழுது நா ஒரு பேப்பர் எழுதுறே ஒருத்தி ஒரு ஒருத்திக்கு பேப்பர்லயே அஞ்சு ஹேண்ட் ரைட்டிங் கிட்டே இருக்கு ஒவ்வொரு பேப்பர்லயு சோ அப்டி எழுதி குடுப்போ
ம்
இல்லன்னா என்ன பண்ணுவோனா இவு குள்ளக்க வந்து மேம் கரக்ஷன் பண்ணிருவாங்ளா நாங் ஃபஸ்ட்டே குடுக்குங்கள அத எடுத்துட்டு அதுலயிந்து பே அத ரிட்டன் தந்துருவாங்க கர்ஸ்சன் பண்ட்டாங்கன்னா ரிட்டன் தந்துருவாங்க அதுல இந்து ஏ எங்களோட பேப்பர் எடுத்து வச்சி குடுத்துருவோ
ம் ம்
எழுத னாலு
ஓக்கே ஓக்கே எங்களுக்கு இன்னு நாங்க பண்ணுவோ நிம்மதிதா பாத் பண்ணுவோ ஃபிராடு தா ஃபுல்லாவே ஃபிராடு தா
ஓ ஒங்கள மாரியில்லா ம்
ம் ஃபுல்லாரயுமே ஆறு பேருயிருக்குறங்க ஆறு பேருமே என்னோட மோசமானவனுங்க ஆனா கூட காலேஜ் போனா என்ன பண்ணுவோ கால ப் ச் எங்களுக்குள்ளே ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு நா வந்து அதல போல் போடுவே கால்லேஜு போலாம வேணா வாணு
ம்
இவன் என்னா பண்ணுவா எவனுமே ஹனா ஆறு பேரு நாங்க ஆறு பேருமே ஒரு குரூப்பு பாம் பாட்டின்னு பூம் பூம்மட்டினு
அப்டினா
பூமட்டினா அந்த என்னா தெரிதிலு அர்மிக்க பண்ணிக்கிறானு பூம் அட்டி அ அந்த பண்ணுவா கல் மெசேஜ் போடோனா எல்லாருமே ம் ம் காலேஜ் வேணான்டா காலேஜ் வேணாண்டா காலேஜ் வேணாண்டா காலேஜ் வேணாண்டா நா மட்டுதா ஓட்டு ஒண்ணு போடுவன்னா விட்டும் போ முடியாது செரியின் நா போகாமே இருப்பே இப்போ நா நீதா பண்ணி நாளாக்கி எல்லாரையு வர சொல்ட்டே ஃபோன் பண்ணி
ம்
அல்லி ஃபஸ்ட் இயரு நம்மளு ஒன்னா ஒக்காற வைக்கிறாங்களான்டா
ஓ
அதுனால சொன்னே எல்லாருமே வண்டானுங்க கெளம்பி பரவால்லங் போயிட்டு அவனு வருவானு சொல்லி நா வெயிட் பண்ணி
ம்
நம்மள்ள பத்தாயிடுனு பாத்தற ஆயிடு
ம்
போயிட்டு சைன் போட்டு வரே வேண்டிதா எழுதணு படிக்கணு அப்டின்னு ஒரு ஆசே
ம் செய் செய் ம் மோட்டிவா மோட்டிவேஷன் பண்ணணுமா ம் நல்லா படிங்கோ நல்லா சாப்டுங்கோ
உன்னால் முடியும் உன்னால் முடியும் போடான்னு
போடா
ம்
ஐயயோ
நா ஐயயோ
ம்ம் போடா சொல்லக் கூடாது
சர் ஓகே ஒன்னால முடியும் ஒன்னால முடியும் போங்க
எங்க போங்க
காலேஜிகி
ஓ
ம் நீ நீ மட்டு மோட்டிவேஷன் சொன்னியனா நா போயிடுவேங்க நீ சொல்ல மாட்டன்றியே
நான்தா சொல்றன்ல நல்லப் படிங்கோ நல்லா சாப்டுங்கோ இதுதா மோட்டிவேஷன்
நோ நோ நோ நோ ஒன்னால முடியும் ஒன்னால முடியும்
அம் உங்ளால எனக்கு சிரிப்பு தா வருது இது என்னது புதுசா கண்டுபிடிச்சிரிக்கீங்க
இதுதா என்னோட என்னோட இது சொன்னா இப்ப ஒவ்வொர்த்தர்க்கு ஒண்ணுன்னு சொன்னா ஒரு இதுல எனக் இது சொன்னா எனக்கிது
சர் நா சொல்ட்டா ஒங்கள முடியூ ஒங்ளால முடியூ போடி
இகுகுஇகு
சொல்ட்ட பாத்தீங்களா நீ கரெக்டா எழுதுங்கோ ம்
ஸ்னு போறே நா இப்போந்தே படிகிறே
கிழிகிறீங்கோ
கிழிக்கு நோட்டு இல்லியே எப்டி கிழிகர்து
அது எ பக்கத்துல இர நோட்ட வாங்கியாது கிழிச்சிர்வீங்ளே
நோட்டே தரமாட்டன்றா பக்கத்ல இருக்கரவ இன்னா பண்றது நோட்டு வாங்கி நோட்டு டஸ் க்லே வச்சிட்டு போய்றணா
ம்
நா விச் நா இப்போ பர்ஸ்ட்டு பெஞ்சுனா நா அவங்கிட் நோட்டு வாங்கினு லாஸ்ட்டு பெஞ்ச்கு போறனா
ம்
போம்போது அங்கே வச்சட்டு போயிற நோட்டு
ஓ திரும்பி வந்து பாத்தா நோட்டக்காணலயா
அவங் கிட் அவ இருக்கர்து அங்கதா இருக்கா அவ போயி எத்துகிறான்ல
ஓ சரி சரி
குடுக்கும்போது நோட்டு நீ அங்கே வச்ட்டு போறீயாடான்றாங்
ம் ம்
நா என பண்ணுவே மச்சி மச்சி மச்சிங மறந்துட்ண்டா மச்சி சாரிடா சாரிடா அப்டினு சொல்லிட்டு ஞாபகோ மச்சா ஒரு ப்ளைன் கிஸ் ஒன்னு குடுத்துட்டு செரி செரிப்பா போயிட்டு வந்து சொல்லீடி அவ சொல்லுவா விஸ்னு எதுக்கூடா வர வறே நோட்டு வாங்கறது அதுல ஒண்ண எழுதவு மாட்டேன்ற எதுகடா வரன்னுவா
சொல்லுங்க பொண்ணுங்கள சைட்டடிக்கதா வாரே
நானா சொன்ன வரத்தே ஒனக் கொசரோ தான்டாங்றாங்
ம்
நா வர்றதே ஒனக் கோசந்தாண்டா
ஹய்யோ பெரிய உருட்ட போட்டீங்ளே
அவகிட்ட போடாப்போடா டேய் போடாப்போடா ன்னுவா
ம் சரி சரி
இன்னா பண்றது வெறுப்பாகுது காலேஜு நாளைக் கெளம்மிடு
ஒங்களுக்கு என்னக்கிதா வெறுப்பா இல்ல
ம்
ஒங்களக்கு என்னக்கி தா வெறுப்பா இல்ல என்னக்கிமே வெறுப்பாதா இருக்கு
ஒ ஃப்ரெண்டு் இனனேரத்ல கூட ஆன்லல இருக்குமா வர்சா ஓ இன்நேர வர ஆன்லைன்ல இருக்குமா
ஃப்ரெண்டு ஒக்க ஒர்ட சொல்லுங்க
ஆமா அந்த பொண்ணு இல்ல நா சொன்னனே ஒரு பொண்ணு
ஆமா
அதுல நாலு இருக்குமா
ஆன்லைன்ல இருக்குமா இருக்கூ தெரியலே
இது ஃப்ரண்டு கிட்ட போன் பேசினு இருக்குது
அப்டியா அப்ப இருக்குமாருக்
அவ்ருதா பன்னெண்டு மணிக்கு மேலதா ஆ ஆ ஆ
அவங்க வீட்ல சித்தி இருக்க விட மாட்டாங்ளே இப்டி
பன்னெண்டு மணிக் மேலதா ஆன்லைன்லே வருமா
அப்டியா அப்போ ஒங்க ஆள் குடுத்த ஃபோனா இருக்கு
அப்டியா
உம்
ஆனா ஹவ்ங்கிட்ட பேசினிக்கிது
அவங்க கிட்ட பேசினு அதெல்லா எனக்கு தெரியாது
ஒண்ணும்புரியல சொல்ல தெரியல கண்ணு முழியில் உம்
அதுதா உண்மை யாரையு டியே எப்போ புரிஞ்சிக்கிறதுன் தெர்ல யோ
ஆனா வாய்ஸ்கால்லு ஒன்னவரு பேசுறாங்களா சோரீ ஓகே பாய் வேல செய்யம்போது பேசினிருந்தா அவ ஒன்ன பத்தி சொல்லிருந்தா நா உன்ன பத்தி சொல்லிருந்தே
உம்
அ அவ அந்த பொண்ண பத்தி சொல்லிருந்தா நா உன்னா பத்தி சொல்லிருந்தே நா வந்து னா உம் நானு பேசுவன்டா வாய்ஸ் கால் அப்டினூ
உம்
ம் ம் ம் அவ வந்து அத கொஞ்சோ பெருமையா சொன்னா நா வந்து பேசுவே அப்டினு ஒரு இதுல சொன்னே தெரீ அப்பறோ வந்து நா வந்து சாப்புடு சாப்புடு சாப்புடு சாப்டு சாப்டுனுதான்டா அந்த பொண்ணு சொல்லூனு எப்பவுமே
யார் அப்டி சொன்னீங் நீங்க சொன்னீங்ளா பாத்துங்ளா டேமேஜ் பண்ணி நீ என்ன நீ
டேமி டேமேஜில்ல பாசமா சொல்றனே
ஓ பாசமாவா செரி சேர் சே
அப்புறோ வந்து அவங் அவங்கிட்ட கேக்காதிங்க அந்த அதுக்கு அந் பொண்ணுகிட்ட பேசின்ருந்தானா
உம்
ம் அப்பறோ அவுட்டிங் போனோ போச்சிரா அப்டின் சொல்லினிருந்தா
அவளா
ஆ அந்த பொண்ணே சொன்னா
அந்த பொண்ணு போச்சுதா
இன்னைக்கு பொயிர்ச்சாமே அவுட்டிங்கி
அப்டியா என்னெ நடக்குதுன்னே தெரில
நீ இப்பொ நீ போயிருக்கியா இப்பல்லா
நாந்தா சொன்ன நா போனதே இல்லேனு
ஒரு நாள் கூட போனதே கெடையாதா
இல்ல அதா சொல்லிருக்கென்ல்ல தா அப்றோமாட்டி இல்லவே இல்ல
நீ கூப்ட்டு இருக்க அவங்க வந்தது இல்ல ஃபோட்டோனாத்திருக்கீங்ளா பக்கத்துல்னா வந்து
ம் ஸ்கூல்ல எடுத்திருக்கோ
குள் ஆனா பக்கத்து பக்கத்து வீடு ஊரு கடி ஒரே ஊர்ல லவ் லவ் எல்லா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டோ
ஓ அப்டியா இது கொஞ்ஜோ ரிலேட்டிவ் வேற எங்களுக்கு
ம்
ரொம்ப ரிலேட்டிவ் இல்ல கொஞ்ஜோ ரிலேட்டிவ்
ம்
அது பண்ணதுக்கு தா தெரியு ரிலேட்டிவ் அப்டின்னு சொல்ட்டு
அப்பறோ போக போகதா தெரியிதா
ம் போவ போவதா தெரிஞ்ஜிது
ரிலேட்டிவ்னே
நல்ல நெறய உண்மைகள்